அ
ஆ கேக்குதா நா பேசுறது உங்ளுக்கு
அ கேக்குது என்ன பண்றீங்க ஹலோ
அமா பாரதி இப்பதா ஏ வேலையெல்லா முடிச்சுட்டு பசங்க ஸ்கூலுக்கு அனுப்ச்சுட்டு டீவி முன்னாடி வந்து உட்காந்துருகே எதாச்சு பாக்கலான்னு ஆனா டீவிய தோறந்தா ஒரே சீரியலா போட்றாங்க எதோ ஒரு நல்ல ப்ரோக்ராம் ஒரு பாட்டு கேட்கலா அப்டின்னாலு முடிய மாட்டேங்குது நீங்க எப்டி பண்ணுவீங்க காலையில
நா டீவி பக்கமே போ மாட்டே அ எனக்கு இந்த சீரியல் பாக்குறதெல்லா ஒன்னு புடிக்காது சும்மா ஏதாவது ஒண்ணு தட்டி விட்டு அந்த ரீல்ஸ்ஸ கீல்ஸ பாத்து சிரிச்சுட்டு கெடப்போமே அப்டின்னு அப்படிதா பாப்பே சீரியல் மேல அவ்ளோ இன்ட்ரஸ்ட் இல்ல நா ஸ்கூல் படிக்கு போது இருந்தே எங்க சார் ஒருத்தர் சொல்லுவாரு சீரியல்ல்லா பாக்காதிங்கடா சீரியல்லா பாக்காதீங்க யாரு சீரியல் பாக்குறவங்க இருக்கீங்ளா ரொம்ப தப் ப்பான பழக்கோ அப்டினு சொல்லி சொல்லுவாரு அப்பருந்தே நா பாக்க மாட்டே அப்ப வந்து நா அந்த சரவணன் மீனாட்சின்னு ஒரு நாடகோ இருக்குமே அ அது பாத்துட்ருந்தே அப்பவே நா வந்து ஸ்டாப் பண்ணிட்டே ஏன்னா அந்த சார் வந்து ரொம்ப நல்லா பேசுவாரு நல்லா சொல்லிக் குடுப்பாரு அந்த மாதிரி அவர் மேல இருந்த ஒரு மரியாதைய் பேர்ல நா சீரியல் அப்ப நிறுத்தனதுதா அதுக்கப்றோ நா எதுவுமே பாக்றது இல்ல இந்த வெப் சீரிஸ்ஸ சொல்லல நானு அது கூட நா அந்த அளவுக்கு பாத்தது இல்ல லாஸ்ட் அந்த கிளைமேக்ஸ் அத ஹார்ட் பீட் சீரீஸ்னுு வந்துச்சு அதோட லாஸ்ட் கிளைமக்ஸ் ஒரு மூனு நாலு எப்பிசோட் பாத்ருக்கே டீவிலல்லா அந்த மாதிரி எதுவு பாத்தது இல்லைங்க்கா
நீங்க சொல்லு போதா எனக்கு சரவணன் மீனா ஆ நீங்க சரவணன் மீனாட்சினு சொன்னீங்கல்ல அது பார்ட்டு ஒன்னு நானு பாத்தே ஓரளவு நல்லா இருந்துது அதுக்கு அதுக்கு அப்றோ பார்ட் ரெண்டு மூணுணு எடுத்துட்டே போனாங்ளா சளிப்பு தட்டிருடுச்சு ஒரே பேர வச்சு எத்த த்தன சீரியல் பாத்துக்கிட்டே இருக்கற்து ஆனா இப்பயு எங்க ஊர்ல நேட்டிவ்ஸ்லல்லா பாத்திங்னா கிராமத்துல எல்லா பாத்திங்ன்னா லேடிஸ் அவங்க வேலைய விருவிரு முடிப்பாங்க எதுக்குடா இவுங்க விறுவிறு விறுனு காலையிலேயே வேலையெல்லா முடிக்கிறாங்க எல்லா வேலையு ஒரு பத்து பத்து மணிக்குள்ளளளா எல்லாத்தையு முடிச்ட்டு குளிச்சு கிளிச்ட்டு வந்து உட்காந்து டீவி முன்னாடி உக்காந்ருவாங்க பாத்தா விஜய் டிவில சீரியல் ஜி தமுழ்ல சீரியல் சன் டிவில சீரியல் மாத்தி மாத்தி மாத்தி ஒரு ரவுண்ட் சர்க் குல் மாரி மத்தியானொ சாப்புற வரைக்கும் ஒரு இது ரொட்டீன் ஓடும் அந்த சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து ஒரு மணி நேரம் குட்டி தூக்கம் போட்டுட்டு மறுபடியும் நாலு மணிக்கு சீரியல் ஆரம்பிப்பாங்க அதே மாரி திரும்பி மறுபடி எல்லா சேனல்ஸ்லயும் மாத்தி மாத்தி மாத்தி மாத்தி மாத்தி சீரியல் பாத்து ட்டு அவுங்களுக்கு எப்டி அது அத அது மட்டுமே ஒரு ரெகுலர் பொழுதுபோக்கா பண்றாங்க அதெல்லாம் எனக்கு பாக்கும்போது வெறுப்பா இருக்கும் நான் எல்லா எதுக்குட இந்த ஊருக் கு இந்த சம்மர் ஹாலிடேஸ் எல்லாம் வந்து ஊருக்கு போறோம் அப்டின்னு இருக்கும் வேல பாக்க எ இது அம் சி சில பேரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட சீரியஸா டிஸ்கஸ் பண்ணுவா நா கூட ஏதோ ஏதோ நடந்துருச்சுன்னு போய் கேட்டேன் இல்ல சீரியல பத்தி பேசிட்டு இருந்தோங்க அப்டிம்பாங்ககா ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு வந்தா ஏய் இன்னைக்கு என்னடி ஆச்சு இதுல அப்டின்னு கேக்குவாங்க அ ஒய்ஃப் வந்து அவ எல்லாத்துக்கும் நம்ம குடும்ப விஷயம் பேசும்போது கூட இப்படி பேசுவாங்களான்னு தெரியாது அன்யோன்யமா சீரியல் கதைய சொல்றது ஒய்ஃப் அவ்வளோ இதுவா சொல்லுவாங்க ஹஸ்பண்ட் ஓ அப்டியா அப்பிடின்னு கேப்பாங்க நம்ம ஒரு பிரச்சன சொல்ல போனா கேட்க மாட்டாங்க அங்கல்லாம்
ஆமா நீங்க சொல்ற மாதிரி நா இங்க எதுவுமே பார்க்க மாட்டேனா ஆனா எங்க ஊருக்கு நேட்டிவ் போனா எங்க மாமனார் மாமியார்ல்லா பாப்பாங்க அந்த பத்து பதினோரு மணிக்கு ஒன்னு போடுறாங்களா பத்து மணிக்கு ஒன்னு போடுவாங்க அத நைட்டு போடுற நாடகத்த திருப்பி காலைல போடுவாங்க ஒரு பத்து மணிக்கி அந்த நாடகத்த உக்காந்து பாப்பாங்க பாத்துட்டே மத்தியானோ வரைக்கும் பாப்பாங்க அப்புறோ மறுபடியு ஒரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்புறோ ஒரு மூணு மணி வரைக்கி பாப்பாங்க திருப்பி ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒம்போது பத்து மணி வரைக்கும் பாப்பாங்க என்னதான் பாக்குறீங்க அப்டின்னு அந்த கிச்சன்ல இருந்துப் பார்த்தா வந்து இவ்ங்க டிவி பாக்குறது நமக்கு நல்லா தெரியும் டைலாக்ஸும் நமக்கு நல்லாவே கேக்கும் அந்த மூணு நால் நாள் நம்ம அங்க இருந்துட்டு வரும்போது அந்த சீரியல பாத்துட்டு இவ்ங்க பாத்துட்டே இருக்கிற நமக்கூ டைலாக்ஸ் எல்லாம் தெரியுதில்ல என்ன நடக் குதுங்கிறது தெரியுதுல ஒரு ரெண்டு மூணு நாளைக்கி என்னா ச்சு அப்டின்னு நம்மளயே கேள்வி கேட்க வைக்கிறாங்க என்னாச்சு இவனுக்கு என்னாச்சு அப்டின் சொல்ட்டு அப்புறோ பாத்தா நாங்க ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாரி ஊருக்கு போவோம்ன்னு வச்சுக்கோங்களேன் போனவாட்டி ஊருக்கு போம் போது ஒருத்தன தேடிட்டு இருப்பாங்க அவனை இன்னுமே தேடிட்டு இருப் பாங்க ரெண்டு மாசம் கழிச்சு எப்புட்றா இது ஓடு து என்னதா பண்றீங்க நா அத கேட் போன மாட்டி நா ஊருக்கு வந்தப்போதான இவன தேடிட்டு இருந்தாங்க இன்னூ கண்டுபிடிக்கலையா அப்டின்னு ஒருத்தன எல்லா தேடிட்டு இருந்தாங்க ஒரு வருஷத்துக்கு தேடிட்டு இருந்தாங்க ஒரு கல்யாணோ நடக்கிறது ஒரு கல்யாணம்னு பேச்சு இது பண்ணாங்கன்னா அந்தக் கல்யாணத்த ஒரு வருஷமா நடத்துறாங்க ஆனா இன்னூ கல்யாணம் ஆகல அதுவும் அந்த ஆ பேபி பர்த் எல்லாம் பண்றாங்க பாருங்களேன் அந்த கொழந்த பிறகுந் பொண்ணு கன்சீவா இருக்கூ அந்த பொண்ணு ஒரு மூணு வருஷத்துக்கு கன்சீவா இருக்கு
அதன் நானே சொல்ணுன்னு நெனைச்சேன் நான் கன்சிவா இருக்கும்போது எனக்கு பெ நா டெலிவரி ஆகி என் கொழந்த பொறந்து ஸ் கூலுக்கே போயிடுச்சு ஆனா அப்ப அந்த சீரியல்ல காட்டுனாங்க அந்த பொண்ணு கன்சீவா இருக்குன்னு அதுக்கு இன்னூ கொழந்த பொறக்கல இன்னும் பத்து மாசம் ஆகலையாப்பா அந்த பொண்ணுக்கு மட்டும் அந்த ம மகாபாரதத்துல வருவாங்களே அவ்ங்க யாரு துரியோதனோட அம்மா மாரியா குந்த் அ அந் அந்த தேவி மாரி டொ ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்ஸா அவ்ங்க வந்து கரு ரெண்டு வருஷமா கருவ சொமப் ப்பாங்களோ அப்பிடில்லா எனக்கு சிரிப்பு சிரிப்பா வரு நமக்கு எல்லா வேலயு முடுஞ்சு இங்க பசங்க ஸ்கூலுக்கே போயிருப்பாங்க ஆனா இங்க டெலிவரியே ஆயிருக்காது ஒரு சீரியல்ல அ அந்த அதுவு சீரியல்ஸ்ல்லா இப்ப எடுக்குறாங்கல்லபா எல்லா சீரியல்லு எடுத்தா ஒரு கல்யாணோ கொழந்த கல்யாணோ கொழந்த அதுவு அக்கா தங்கச்சி நாலஞ்சு பேரு இருப்பாங்க அது ஒரு சீரியலே அவ்ங்க க கல்யாணோ ஆறது அவ்ங்களுக்கு கொழந்த பொறக்
ஆமா நம்ம படத்துல மட் டு்ந்தா வில்லனா பாக்க முடியு எல்லா நாடகத்துலயு வில்லி மட்டுந்தா அதுவு அதுங்க பண்ணு பாருங்க அவ்வளோ ஐயய்யோ நா நிஜமாவே அது நல்லா இருக்க வீட் ல இதல்லா பாத்தா இவ்ங்களுக்கு இப்பிடில்லா பண்ணணுன் தோணிடுமோ என்னமோ அந்த மாதிரி எடுப்பாங்க ஒரு லாஜிக் இல்ல ஒரு அ ஒரு ஒரு உண்மயான ஒரு கத சீரியல்னா இப்ப ஒரு நம்ம வாழ்க்கேல நடக்கற மாரி எதுவுமே ஒரு நல்ல சீரியலே பாக்க முடியுறது இல்ல எல்லாமே லாஜிக் இல்லாமதா வருது
ஆமா நீங்க சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்ம லாஜிக் எனே ஏ அந்த பொண்ணு மேல இவ்ங்குளுக்கலா வெறுப்புன்னே தெரியாது அந்த பொண்ண பழிவாங்கணும்னே துடிப் பாங்க எந்த ஒரு ரீசனு சொல்ல மாட்டாங்க அவள ஏ புடிக்கலேனு ஆனா அந்த பொண்ண பழிவாங்கறதுக்குதே அவ்ங் திட்டோ போடுவாங்க பாருங்க நெஜத்துல கூட இது மாரி யாரு திட்டம்போடு இது பண்ணிருக்க மாட்டாங்க
ஹீரோயின் வந்து உலகத்துலயே ரொம்ப நல்லவளா இருப்பா என்ன பண்ணாலு தாங்கிப்பா எவ்ளோ பண்ணாலு எவ்ளோ அடுச்சாலு வாங்கிப்பா என்ன பண்ணாலு தாங்கிப்பா ஆனா வேறவுங்க கிட்ட தா அவளுக்கு வீரமே வரு வேறவுங்க கிட்டத்தா அவ போராடுவா தா தன்னோட குடும்பத்துக்காக தன்னோட சுய மரியாதைய விட்டு அந்த எடத்துல இருக்கும் போது என்ன இருக்கு யாரா இருந்தாலு இப்ப நம்மளய எதோ ஒன்னு சொல்லிட்டே இருக்காங்கனா ஒரு நாலு வாட்டி நம்ம கம்முன்னு இருப்பமா அஞ்சாவது வாட்டி நம்ம என்னன் நம்ம கேட்ருவோ அதுதா உண்மையான லைஃப்பு இந்த மாரி யாருமே இருக்க மாட்டாங்க
நீங்க சொல்ற மாரி அந்த ஹீரோயின் போய் நம்ம மட்டந்தட்டவுங்களுகே ஹெல்ப் பண்ற சீரியல்ஸ்லா இருக்கு தெரிமா என்னதா அந்தாவ் யோ என்ன என்னதா இருந்தாலு அவுங்க ஏ அண்ணி அவ்ங்க ஏ அக்கா நா இத மாரி தா இருப்பே அவ்ங்களுக்கு நல்லதுதா செய்யணு இவ்ளோ நல்லவுங்களா டூ ஹண்ரட் பர்சன்ட் நல்லவளா இந்த ஹீரோயின் நிஜத்துல அப்டிலா இருக்கவே முடியாது பா பாவப்பட்ட ஜென்மோ ஏ குடும்பத்தோட எல்லா சுமையிலயு வந்து தா மேலயே சுமந்துகிட்டு எல்லா பாரத்தையு தானே சுமந்துகிட்டு எல்லாருக்கு நல்லது பண்ணிக்கிட்டு என்னதா அவ்ங்களுக்கு நம்ம கெடுதல் பண்ணாலு திரும்பி நல்லதுதா பண்ணுவாங்க அந்த ஹீரோயின் இல்லியா
ம் ஆமா இப்போ நா எதோ பாத்துட்ருக்கும் போது பாத்தே தயவு செஞ்சு தமிழ்நாட்ல ஓட்ற சீரியல் எல்லா நிறுத்துங்க ஏதோ ஒரு நாடகத்துல அந்த பொண்ணு மூணு வருஷமா மாசமா இருக்கு இன்னு அந்த பொண்ணுக்கு கொழந்த பொறக் கல எப்பதா பொறக்குன் கேட்டு சொல்லுங்க அது அவுங்க வெளையாட்டுக்கு சொன்னாலு அதல்லா உண்மதான
அது எப்டிதா அந்த அத மாரி நடுச்சு தொடந்து நடுச்சுகிட்டே இருக்காங்களோ டாரு தெரில சலுப்பே தட்டாம ஆனா அந்த சீரியல் நடுச்சு முடுச்சு சில சீரியல்ஸ்லா பாக்க நல்லாதா இப்போ எடுக்குற சீரியல்ஸ் தா இவ்ளோ மோசமா இருக்கா எனக் தெரில நா கொழந்தை பருவத்துல பாத்த சில சீரியல்ஸ்லா அதுக்காக வே நம்ம நைட் அந்த கரெக்ட்டா அந்த டைம் பர்டிகுலர் டைம் ஆனா போய் டி வி முன்னாடி உக்காந்துருவோ குடும்பமே உக்காந்துருவோ அப்ப அது சில சிரியல்ஸ்லா நல்லாதா இருந்தது னா இப்ப எடுக்குற எல்லா அப்பலா ஒன்னு ரெண்டு சீரியல் தா
ஆமா வீக்லி ஒன்ஸ் இந்த ராமாயனொ மகாபாரதொ இந்த மாறி அதெல்லா பாத்து பழகுனவங்க தா நமக்கு தேவலாம இதெல்லா கொண்டு வந்து நம்ம மைண்ட்ல உட்டுக்கிட்டு அ ம் எதோ ஒரு மாதிரி சினிமேட்டிக்கா இருக்கவ்ங்கன்னு வச்சுக்கோங்க அவுங்க அதயே கூட அவுங்க லைஃப் ல்ல கொண்டு வர வாய்ப்பு இருக்குல்ல நமக்கு வந்து இது புடிக்கில நம்ம வந்து வெலகிட்டோ ஆனா பாக்குறவுங்க எத்தன பேர் இருக்குறாங்க அங்கே எல்லாருமே ஒரே மைண்ட் செட்ல இருப்பாங்கன்னு தெரியாதுல்ல
இப்போ நம்ம நகரவாசிகளுக்கு தா வந்து அத பாக்குறதுக்கு டைம் இல்ல பாக்க புடிக்கல ஆனா ஹண்ரட் பர்சன்ட் வில்லேஜஸ்ல இருக்கிறவங்களுக்கு பொழுதுபோக்கு கனெக்க்ஷன்ஸ் எல்லாமே சீரியல் தாப்பா இந்த சீரியல்ல என்ன நடந்துதுன்னு பா அக்கம்மக்கத்துல போய் கத பேசுற அந்த கதையே ஒரும நேர பேசுவாங்க சீரியல் பத்துன கதையே அந்த கத அன்னிக்கு அரம நேர தா ஓடிர்க்கு அதுல ஒண்ணுமே நடந்திருக்குறாது இன்னக்கி பாத்த சீரியல்ல அடுத்த வார பாத்தாலு அதே இடத்துல தா நிக்கு நம்ப பல வேலைகள முடிச்சிருப்போ அது நகரவே நகராது அவஸ் ஆனா அவுங்களுக்கு பொழுதுபோக்கு எதோ அவங்க டைம் பாஸ் நமக்கிங்க நெறைய வேல இருக்கு அவுங்கள்க் கு அந்த வேல இல்ல அதனால அத யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நெனைக்கிற நானு
அது ஒரு கெட்ட வைப்ரேஷன நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வர்றது ஒரு அ எதோ ஒரு மந்தரோ சொல்றாங்களோ அந்த மாதிரி எதோ நீ நல்லா இருக்க கூடாது அந்த மாறிலா சொல்றது நம்ம வீட்டுக்குள்ள கேக்குதுல்ல இப்பதா எது கெடுத்தாலு அந்த வைப்ரேஷன் இந்த வைப் ரேஷன் அந்த வார்த்தைய சொல்ல கூடாது இந்த வார்த்தைய சொல்ல கூடாதுங்குறாங்களே அந்த மாதிரி அவங்க வந்து அந்த மாதிரி வார்த்தை எல்லா நம்ம வீட்டு்ல சொல்றது நமக்கே ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் மாரிதான ஆயிடுது
அ நீ சொல்றது உண்ம ஆறு மணக்கு அப்பதா வளக்கேத்தி வச்சிட்டு வந்திருப்போம் ஆனா போடுற சீரியல்லா அழுகாட்சி சீரியல்லா இருக்கும் என்னடா இப்பதான் எய குடும்பம் நல்லா இருக்கணும்னு வளக்கேத்திட்டு வச்சு வந்திருக்க அழுகாச்சியா போட்டுட்டு இருக்கீங்களேன்னு தோணு நம்ம ஒரு நல்லது செய்ய போனா அங்க நடக்கறது பாத்தீங்கன்னா கெட்டதுதா நமக்கு வந்து சேர்ற மாதிரி நீ சொல்றது அந்த வைப்ரேஷனே நம்ம அஃபெக்ட் பண்ணுமோ இத பாத்து பாத்து நம்ம குடும்பம் வீணா போயிடுமோ இதே எய எப்ப அவங்க ஊருக்குெல்லா போனா பசங்களு சேர்ந்து உட்கார்ந்து அந்த சீரியல பாக்குங்க டேய் தம்பி இதெல்லா வேணா நான் வீட்டுக்கு போனா காட்ட மாட்ட ஹ் அதாவது ஏழுஞிச்சு வந்துருங்க அதுங்களுக்கு ஒரு அது என்னமோ திடீர்னு பாக்கும் போது ஒரு அட்ராக்டிவ் அவ பேசுறது அவ செய்யறது இன்னு அந்த லேடிஸ் எல்லா வந்து இன்னும் இதுவா இருக்கிறது ஏன்னா இப்டிலா நடந்துப்பாங்களா லேடிஸ் அதெல்லா கொஞ்ச புதுசா பாக்குற மாதிரி இருக்கு பசங்களுக்கு நம்மல்லா அந்த காலத்து
இத்ரி எங்க அம்மா நாடகம் பாக்கும்போது எய பசங்க ரெண்டு பேரு ரெண்டு பக்கம் எங்க அம்மா கூட உட்காந்துகிட்டு பாப்பாங்க மா ஒரே ஒரு சீரியல் பாத்துட்டு வந்துரன்மா ஒரே ஒரு சீரியல் பாத்து எங்க அம்மாவ தட்டு அம்மா தயவு செஞ்சு சீரியல் காட்டாத மா பசங்களுக்கு அத நா அத நாங்க காட்டுறதே கிடையாது ஒரு படம்னா மூணு ம நேரத்துல முடிஞ்சிருது இது எவ்வளவு நாள் ஆனாலு இப்போ ஒரு நாடகத்த மூணு வருஷ நாலு வருஷ நடிச்சுட்டு அந்த நாடகம் முடியும்போது அதோட இதுல ஒரு ஒரு அழுக வச்சுட்டு அவங்க அழுவறாங்க ஃபேமிலிய பிரியரோ அப்டிங்கிற மாதிரி அத வேற ட்ரெண்ட் பண்ணிட்டு ஒக்காண்ட்டு இருக்காங்க இப்போ
ஆமா கண்டிப்பா இப்ப ரீசெண்ட்டா ஒரு சீரியல் பாத்தே அப்டிதா எல்லாரு கட்டி புடிச்ட்டு அழுவுதுக் கேக் வெட்டி கொண்டார்றாங்ளா யப்பா எங்குளுக்கு சந்தோஷமா இருக்கு உங்க சீரியல் முடிஞ்சிச்சேன்னு நீங்க இப்டி அழுவுறீங்ளே அவுங்குளுக்கு ஒரேப் பிணைப்புகள் இருக்கலாம் பட் ஆனா நமக்கு பாக்கம்மோது இதெல்லாம் கொஞ்சோ ஓவர் டிராமாட்டிக்கா தோணுது இல்லையா அ எனக்கு ஒரு அழைப்பு வருது நா என்னான் கேட்டு வந்தர்றே
சரிங்க்கா